அ அக்கா என்ன பண்றீங்க
நானா நா சும் சும்மா தான்டா இருக்க நீ என்ன பண்ற
நானு சும்மாதா போன் பாத்துட்டு இருக்கே
ம்
ம் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டன்டா நீ சாப்ட்டியா
ஆ சாப்டேங்க்கா சாப்டேங்க்கா
ஆஹ் என்ன விசேஷம்
ஆஹ் இங்க என்ன விசேஷம் அடுத்த வாரம் தான் ஒரு திருவிழா வரப்பகுது ஊர் இல்ல
ஆஹ் வருஷம் வருஷம் வருங்களா
ஆஹ் வருஷம் வருஷம் வரும் அப்போ எங்க எங்க ஊ ஊர் பக்கத்துல கூட ஒரு திருவிழா இப்பதான் முடிஞ்சிச்சு ஆஹ் போனா போன வாரம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னாடி அதெல்லாம் சமய தெருக்குள்ள செம்மையா இருக்கும் ஓ பயங்கரமா அஹ் ஃபிரீ ஃப்ரிபரேஷன் எல்லாம் பண்ணி அதுல வந்து பூ பூ மிதிப்பாங்க பூ மிதிப்பாங்க கேள்விப்பட்டட்டுருக்கீங்களா
ஆஹ் கேள்விப்பட்டட்டுருக்கேன்
அந்த தீ தீ மெதிப்பாங்க இல்ல
ஓ அது தான் பூசு
ஆமா நீங்க என்ன பூ போட்டு மிதிப்பாங்கன்னு நினைச்சீங்களா வேற என்ன இருக்கு வேற என்ன மிதிப்பாங்க இப்பதா மிதிப்பாங்க ஐ மீன் அந்தது தீ பத்த சந்த ஃபயர் இருக்கும்ல
ஆஹ்
அதுலாம் நடப்பாங்க ஆஹ் அந்த அது வந்து இங்க ஃபேமஸ் இங்க இருக்க கோய ஆஹஹா நாலா இறங்க ல நா இறங்கியிருந்தேன் கால கீழே இருந்து இறங்கிருக்க முடியாது நா நா அதுக்குள்ள இறங்கியிருந்தேன்னா வெட்டல இருந்து கீழ எறங்கிருக் முடியாது ஃபுல்லா கால் கொப்பளம் போட்டிருக்கோம்
அப்படிலா இல்ல சாமி நெனைச்சி அ நம்ம என்ன அ இதுதா வேணு அ பவர் ஃபுல் தாட் இருந்துச்சுன்னா நம்ம எறங்கலா
அப்டியா செரிங்க்கா செரிங்க்கா அப்போ பவர்ஃபுல் தாட் ஆஹ் பவர்புல் தாட் வச்சுட்டு கீழ சிம் கீழ கெரோசின் ஊத்தி நடந்துருங்களா அப்போ உ தாட்டாச்சு
ஏய் நடந்துருக்கே நா நடக்கல ஏவே ஏ ஆ வேண்டிக்றதுக்காக எ வீட்டுக்கார நடக்கவுட்ருக்கே
ஓ அது எப்டி உங்க வேண்டுதல் நெறவேத்துறக் அவுங்கள நடக்கவிட்றுகிங்க
ஆஹ் ச் இல்ல நா பாவோன்னு சொல்லிட்டு அவரே நந்து டார்
ஆஹ் ஹ
ஆமா எங்க ஊர்லயு இப்ப திருவிழா நடக்கு ச் ஆமா அவரே நா அவரே வந்து நா வந் ஆஹ் ச் எப்டி சொல்றது அவரே வந்து என்ன சொல்ட்டாரு நா நடக்குறே நா நடக்குறேன்னு சொன்னாறு சரி போ நீ நட அப்டின்னு சொல்லிட்டே அன்னால்லா அவரு ரெண்டுவாட் போறாரு
ரெண்டு தடவ நடந்துருக்காரா
ரெண்டா ரெண்டு தடவ தா அவ ரெண்டா மூணு தா தெரில ஆனா நடந்திருக் கருப்பு மட்டோ போன வருஷ்ஷோ ஒரு வாட்டி அதுக்கு முன்னாடி வருஷ் ஒருவாட்டி
உம் உம்
ஒரு அஞ்சு வருஷதுக்கு மட் ஒரு வாட்டி எனக்கு தெருஞ் சு ஒரு மூணு வாட்டி எங்க ஊர்ல இப்பதா நடக்கு அந்த திருவிழா
ஓகே ஓகே ஓகே உங்க நேட்டிவ் நேட்டிவ்லயா இல்ல
ஆமாங்க நேட்டிவ்ல தா நடக்கு ஒரு பத்து நாள் ரு பத்து நாள் நடக்கோ அந்த பத் பத்து நாள்ள இது ஒண்ணு ச் அது ரொம்ப யார்னா ஒடம்பு செரில அப்டின்னா ரொம்ப நாள் எதனா ஒன்னு வேண்டிட்டே இருந்தாங்கனா எதுனா நம்பளுக்கு எதுனார் கோயிலுங்களா அதுமாரி எதனா வந்து ஆ வேண்டி அத வேணா ஆமா ஆ நீண்ட நாள் ஆச அப்டின்னு கூட சொல்லலா அது மாரி வேண்டிக்கினு இது பண்ணுவாங்க இப்போ இங்க வந்து அம்மா வீட்ல வந் து என்னன்னா ஆ பூ பல்லக்குன் சொல்லிட்டு அந்த சாமியல்லா வந்து பூல இது பண்ணிட்டு ஒரு ஒரு ஊர்லருந்து எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து நா எப்பயோ சொல்லுவாங்க அது மாதி ஒன்னு நடக்குதுன் சொல்லிட்டு ஆனா நா வந்து போய் பாக்க மாட்டே ஏனா அது காலைல ரெண் ட்ர மணி அது மாரிதா நாங்க அப்பதா தூங்கப் போனோன்னா அதனால அது பாக்க முடியாது ஆனா இந்த வருஷோ என்ன பண்ணே கண்டிப்பா பாத்தே ஆகணு அப்டின் சொல்லிட் டு போய் பாத்தோ பாத்தா ரொம்பவே அழகாருந்துச்சு எல் நம்மோ ஆ புகைப்படத்துல பாக்குறத விட நேர்ல பாக்குறது ரொம்பவே அழகாருந்துச்சு ஆ நல்லா பாக்க முடிஞ்சி இருக்காது து இது ஒரு ஒரு வாரமு எங்க ஊர்ல அப்டிதா நடக்கு ஒரு ஒரு வாரத் பெரிய பெரிய தேரு பல்லக்கு ஆ தேர்த்திருவிழா அந்த மாரில்லா நடக் கோ பசங்களுக்கு நல்ல சொப்பு சாமான்லா கெடைக்கு நம்ம வந்து பெரிய பெரிய மால்ல அதெல்லா கெடைக்காது கூட இங்க கடைங்க குட்டி குட்டி கடைங்கள்ல கெடைக்கு ஆ நல்லா குட்டி அந்த விளையாட்டுச் சாமாங்க குட்டி குட்டியா எடுத்துப்போ அதெல்லா நல்லாருக்கு ஆ என்ன ஒரு விஷ்யோனா ஆ அன் சில பொம்மைகள்லா இருக்கூ அதல்லா வந்து என் பசங்க என்ன பண்ணுவாங்க இதுதா வேணூன்னு அடம்பிடிப்பாங்க அதென்னமோ ஒரு எர்நூறுபாக் வெளியே எங்கனா வாங்கதா ஆ சாதாரணமான நாள் தான் ஆனா இங்க வந்து அவன் என்ன சொல்லுவான் ஐயோ ப்பான்னு சொல்லுவான் வேற வழியே இல்லாம அதை வாங்கி தான் ஆகணும்
ஓகே கரெக்ட்டு
ஆ அது அது இன்னும் வீட்ல இருக்குதுனு உடைச்சுதான் போட போறான் அது அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஓ இத வாங்கி கொடுத்துட்டாங்களே டேய்லி சொல்லிட்டேன்
உம் ம் கரெக்ட்டு கரெக்ட்டு ஏன்னா அவுங்களுக்கு பொருள் அதை சின்ன குட்டியான பொருளா இருக்கும் பட் இருந்தாலும் அதுதான் பெருசா தெரியும் அவுங்களுக்கெல்லாம் என்னதா இருக்கு அப்டி அதுல வெளயாடணு ஒரு மாரி
ஆமா எங்க வீட் அவ் ஒரே மாதிரியேதா க்கு அந்த லாரி ஆஹ் ட்ராக்டரு அதெல்லா தா வாங்குவா அதுல என்ன என்னதா ஆச இருக்குன் தெரிய்ல எங்க பாப்பா கொஞ்சம் ச பாப்பா கொஞ்சம் அமைதி ஆனா அவ அவனுக் க்கு ஒரு ரெண்டு வயசு சுத்தா ஆகுது குட் இப்பதா பேசவே ஆரம்பிச்சு ராவான எல்லாத்தையும் கை காமிச்சி கை காமிச்சி எல்லார் செல்ல எல்லாரு செல்லமு அவ கை காமிச்சு கை காமிச்சு இது வேணும் அது வேணும்னு சொன்னான் ஒரே மாரி பொம்மையை ரெண்டு பேரு கூட வாங்கிட்டு வருவாங்க அஹ் அது மாரி ஆமா
ஓகே
அதுதான் நல்லா இருக்கும் இந்த திருவிழால அஹ் நம்ம புதுசு புதுசா போய் பாக் க்கலா நம்ம சின்ன வயசுல இதெல்லா இதெல்லா வந்து விட்டு போறக்க செரி ஞாபக இருக்கு இல்ல வருஷ வருஷம் வர முடியாது இல்ல இப்போவு ரெண்டு நாளா வந்- இன்னு மழ பெய்யுது மழ பெஞ்சத் நல்லா எங்க ஊர்ல வெயில் இங்கெல்லா வந்து ஆளுங்கட்டி மழ பெய்ஞ்ச்சுச்சு அததுனால வெளியே போக முடியும் ஆமா இன்னொரு ரெண்டு நால்ல மறுபடியும் திருவிழா வந்துரும் ஆனா போக முடியுமனு தெரியல மறுபடியும் மழ வர ஸ்டார்ட் ஆய்டுச்சு இங்க
ஓ ஓகே ஓகே ஓகே அந்த திருவிழா எல்லாம் வந்தா அந்த பச்சை மாவு ஆஹ் மழை இல்ல லேசா ஓகே லேசா தூறுது ஆ மின்ன வந்துச்சு பட் மழ க கனமா இல்ல ஆ மிதமான மிதமான மழனு கூட சொல்ல முடியாது கம்மியான மழை ரொம்ப கம்மியான மழைதான்
ம் செரி செரிங்க
அங்க எல்லாம் நல்ல கனமா பெஞ்சிச்சுங்க
ஆ இங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம தான் பெஞ்சுிருக்கோம் நேத்து ஒரு மணி நேரம்்தான் பெஞ்சிருக்கோ அந்த ஒரு மணி நேரமே நல்ல மழை எங்க எங்க வீட்டாந்த கொஞ்சம் கம்மி தான் ஆனா எங்க மாமியார் வீட்டாண்ட வந்து அது கொஞ்சொ மழைக்கு பக்கத்துல இருக்கோம் ஆ மலைக்கு பக்கத்துல இருக்கது அதனால வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கும்ங்க மழையும் ரொம்ப அதிகமா இருக்கும் அங்க ஒரு குறைஞ்சதுும் ஒரு நாள் நாள வந்து ஆ சாயந்தரம் வேலையில வந்து நல்லாவே மழை பெய்து ஆ ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ நல்லா கனமழையே பெய்துங்ளா ம்
வேற என்ன திருவிழால்ல பேமஸு உங்ளுது உங்க ஊர்ல
எங்க ஊர்ல வேற என்ன ஆ நறிய ம் ச்ச் அதா அ அ ராட்னோ அதல்லா இருக்கு ஆனா வந்து இது வரலி நாங்க போனதுல்ல அதுலல்லா அ ஆனா பயமா இருக் கோயிலுங் நம்ம
கண்டிபா அ நாங்க அப்டிதா நாங்க வந்து சொனன்ல ஒரு திருவிழாக்கு போய்ரு போய்ருந்தோம் அதுல வந்துட்டு அந்த அ ஒருரா ஒரு ஒரு கேம் எப்டி இருக்குன்னா மேல போய்ட்டு திரும்ப சீமாரி ருக்கும் மேல போயி கீல வரும் மேல போயி கீல வரும் அத பாத்துருப்பீங்கள ப்ச் அ போட்டு போட் அ சொல்லப்போனா போட் மார் ருக்கும் அது அப்டியே மேல ஹைட்டா போய்ட்டு திரும்ப கீழ சென்டர் வந்து திரும்ப மேல போகும் அதுக்கு போய்ருந்தோம் அது என் ஃப்ரெண்ட் என்ன சொல்ட்டாங்க அஹ் நம்ம வந்து மேல டாப்ல போய் உக்காந்துக்லாம் அப்பதான் வியூ நல்லா இருக்கூனு சொல்லிடாங்க நாங்களு தெரியா தனமா மேல போய் உக்காந்துட்டோ அவன் வந்து ஸ்டார்ட் ஸ்டாட்டிங்ல நல்லாதான் இருந்துச்சு ஸ்பீடு ஏத்துறதயும் மேல ஹைட் ஏற்னதையும் கரெக்டா வந்து ஒரு செவன்டி டிகிரில நிக் நெனக்கிற நைன்டி டிகிரிக்கு கொஞ்சொம் கம்மி அப்டியே குப்புரவுளுவுற மாரி ஆய்ருச்சு எல்லா கத்து கத்துன்னு கத்தி ய்யோ பேச்ச கேட்டு இங்க வந்து உக்காந்துட்டோமே சென்ட்ரா உக்கார்ந்து இருந்தா கூட தெரியாது அப்டின்னு சொல்ட்டு பயந்துட்டோம் ஆஹ் அது ரொம்ப நேரோம் கத்தாரமிச்சுட்டாங்க அதுக் அப்றோ ஒரு வழியா நிறுத் தி எறங்கி கீழ வந்துட்டு சேரி இதோட போதூன்னு இல்லாம நாங்க வேற அந்த ராட்டுனொம் இருக்கூல்ல அதுல போய் வேர சுத்தலாஞ் சொல்லி அதுல உக்காந்துட்டான் அது இது கூட பரவாயில்லயாட் இது அது சுத்தி சுத்தி சுத்தி தல அப்டே கிருகிருகிருன்னு சுத்துது எப்படா கீழ வருவோ அதுல சுத்துறது கூட வந்து த்ரில்லிங்கா இருந்துச்சி இது வந்து ஒரு மாரி அன் கம்பட்டா அன்கம்ஃபர்டபிள் ஆக்கி விட்ருச்சு தல சுத்தி வாமிட் வர்ர சென்சேஷனு அப்டியே ஒரு மாரி ஆயி எறங்கி வந் ஆ எதுக்கு இது நமக்கு சும்மா அதோட நிறுத்திட்டு வந்திருக்லாமா இது சுத்தணுனு சொல்லி ஆசப்பட்டு கீழ இறங்கி வாமிட்டு வர மாி ஆயி அதுக்கப்புறோ அந்த கும்பல் வேற ஃபுல் கூட்டோ அந்த கூட்டத்துல ஒரு ஃப்ரெஷ்யா ஃப்ரெஷ் யேர் கூட கெடைக்ல ஐயோயோ உ ட்டா வாமிட் பண்ணிடுமோனு குடு குடு குடுன் ஓடி போய் எதாவ் பானிபூரி சாப்பில்லா வேண்டா வேண்டா ஃபஸ்ட் இந்த கூட்டத்துல இருந்து வெள்ல போணுன்னு சொல்ட்டு வெள்ல ஓடி போயி அந்த ஃப்ரெஷ் ஏர் வாங்கதுக்கு அப்பறோ தா கொஞ்சமாச்சு நார்மலாச்சு அதுக்கப்பறோ ஒரு டீ குடிச்சோ டீ குடிச்சக்கப்றோ ஓகே இல்ல அந்த இந்த கூட்டத் போய் அப்படியே நின்றுந்தேன்னா ஃபுல்லா எல்லாத்துமேல்யு வாமிட் பண்ற அளவுக்கு ஆயிருச்சு அந்தளவுக்கு தல சுத்து ஆனா அந்த போட் மார் ருந்து மேல போயி கீழ வந்தது கூட ப பரவாயில்லைங்க அந்த ராட்டினந்தா ரொம்ப நேரோ சுத்த உட்டுட்டா போதும் போதுங்றளவுக் சுத்துச்சு பட் ஆனா பயங்கரமா அன்கம்ஃப்டபிள் ஆகிடுச்சு உங்குளுக்கு அந்த மாதிரி ராட்டினோல்லா சுத்திரு லா
ஆஹ் அப்போ அது வந்து ஸ்கூல் டேஸ்ஸு காலேஜ் டேஸோட சரிங்க ஓ ரீசண்டா வந்து இப்போ ரிசண்ட் டா வந்து நா ஒரெடத்துக்கு போனோம் ஒரு கண்காட்சின் வச்சுக்கோங்களே ஆஹ் கண்காட்ச் ஓ இது போட்டுர்ந்தாங்க வித்தியாசமா இது போட்டுந்தாங்க அது ஒன்னுல்ல அந்த ட்ரெயின்லஸ் சுத்ர மாரிதான் சரிங் லா அது வந்து நம்மொ பெரிய பெரிய அந்த தீம் பார்க்ல இருக்க மாரி ஆஹ் அவங்ளு பாதுகாப்பால்லா இருக்காதுங்க செரியா கொஞ்சோ நார்மலாதாருக் கொ நா வந்து அப்பவே சொன்ன வ வேண்டா அப்டின் சொல்லிட்டு ஆனா எங்க வீட்டுக்காரர் கேட்கவே இல்ல ல்லோ போறோ நாங்க போறோ நீ வரத்னா வா ட்ரிங்ஸ் பண்ணிட்டு செரி கூப்பறாங்லேன் லைட்டா போன இப்பத்திக்கு என்னனு தெரில நல்லா பயந்தெ பயங்கரமா வாய்ந்த ஏ ஆஹ் என் பாப்பால்லா வந்து பயப்படவே இல்ல சாலே அய்யய்யோ அம்மானா நம்ம அழுகறோங்க ஜாலி ஜாலினு அவ கத்ரா அம்மா பாரெப்டி அழுரு ராங்க
நம்ம இல்ல நம்மல எவ்ளோதா அழுக வெச்சுருப்
ஆஹ் அவ அப்டிதா சன்னா அவ அப்டிதா சொன்னா இங்க எங்ள மட்டு எவ்ளோ மெரட்றிங்க இப்பகம்மா கண்ல எவ்ளோ தண்ணி வருது பாரு அப்டிதா சொல்றாங் பட் இருந்தாலு என்னால ஒண்ணுமே முடியல மொதல்ல எற்க்கி விடுங்க விடுங்க அது கத்தாது ஏ ஏனா அது அது ஒரு லாங் கேப் மாரி ஆயிடுச்சில்ல காலே அ காலேஜ் பண்ணிட்டு அதுக்கப்றோ கொஞ்ச நாள் அந்த அந்த அதெல்லா நம்ம பண்ணிருக்க மாட்டோ இல்லியா அது புதுசா பண்ணவே இருக் கொஞ்சொ ரொம்ப பயொ அதிகமாயிடுச்சு அப்போவு மத்த வயது மத்த போக போகல்லா அது நார்மலாயிட்டு ஆனா அந்த ஃபஸ்ட்டு அஹ் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபஸ்ட்டு போம்போது மட்டு அவ்ளோ பயொ